அ வணக்கங்க என்ன பண்ணிட்டிருக்கீங்க
இப்பதா அம்மா வீட்டுக்கு வந்து சாப்ட்டுட்டு படுத்துட்ருக்கே ரெண்ட் நாள் அம்மா வீட்லே சோறு
பரவால்ல என்ஜாய் பண்றீங்க அம்மா வீட்ல சோற் சாப்ட்றீங்க பக்கோ இல்லியே எங்கம்மா வீட்லெல்லா த சாப்ட் டெய்லியு போயிருவோமே நாங்க நா செய்வே மாட்டே கொழம்ப மட்டு கொஞ்ச செஞ்சுட் குட்த்து அனுப்பிருமான்ன கொழந்த ப பாடே பெருசாருக்கு
எம்
அதாங்க அம்மா வீடு பக்கத்துலருக்கனு மாமியார் வீடு பக்கத்துல பக்கத்துல இருக்குறது வசதியா இருக்குங்க ப்ரச்னையேல்ல அது என்ன கொஞ்சோ டிஃப்ரெண்ட் கொஞ்ச டிஸ் டிஸ்டென்ஸ்ல இருக்கணு பக்கத்துல வீடேயெல்லா வேண்டா கொஞ்சோ டிஸ்டன்ஸ் அ ஒரு ரெண்டு கிலோமீட்டரு வாக்கப்புல் டிஸ்டென்ட்ஸ் ல்ல இருக்கணு எனக்கு தெரிஞ்சு அப்டி இருந்துச்சுனா ஓகேதா இப்ப நம்ம இந்தத் தெருவுல இருக்குறனா ஒரு மூணு தெரு தள்ளி இருக்குணு இருக்கட்டு ஒன்னு ப்ரச்சன கெடையாது பக்கம் பக்கமே வேண்டா
ப்ரச்சுன தா எதுனா ஒரு ப்ரச்சன நம்ப எதுனா ஒன்னு சொல்ல அவுங்க ஒன்னு சொல்ல ஒரு ப்ரச்சனதா ஆவு
அ அ அ அ வெஜிடெபிள் ரைஸ் செஞ்சாங்னா அது வட செஞ்சாங்க ரெண்டு சாப்ட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு உக்கார்ந்திருக்கணு
பரவாலே நல்லா லீவுன்னா அம்மா வீட்டுக்கு வந்தர்றீங்களா
அதா எந்தங்கச்சி வந்துருக்கா நாளைக் கெளம்பிருவா அதுனால வந்தே
ஓ திருவிழாக் வந்தன் சொன்னீங்கல்ல
வந்தவ இன்னு கெளம்புல நாளைக் கெளம்பிருவா ஏனோ வர்ஷத்துக்கு ஒருமுற அப்டிதா வர்றது நம்மன்னாகூட மா வாரத்
அடிக்கடிக்கு வரோ ஆ இப்ப எங்கக்காவு அப்பிடிதா மே மா சோ எ அ ஸ்டாட்டிங்ல ஏப்ரல் மாசோ என்டுல வந்தான் வெச்சுக்குங்க
ம் ம்
ஏப்ரல் முப்பது அந்த மாரி எ இருவத்தொம்போது கிட்ட வந்ட்டாள்னா ஜூன் மாசோ பதினஞ்சாந்தேதிதா போவா கிட்டதட்ட ஒன்ற மாசோ அங்க இருப்பான் வெச்சுக்கங்ளே அம்மா வீட்லே இர்ப்பா நாங்கல்லா வந்துருவோ அவ நெறைய இருப் ஒன்ற மாசோ இருப்பா லீவுனா அம்மா வீட்டுக்கு வந்துருவா அவதா நானு கொஞ்ச ரேரு ஏனா பசங்க நானா ஒர்க் பண்ணீனுந்தே ஒர்க் பண்ணிட்ருக்கும் போது என்னால செரியா போக முடியில அ லீவ் எப் பல்லா கெடைக்கிதோ அந்த இதுலதா போ முடியு அந்த மாதிரி ம் கொஞ்ச கஷ் டமாதாருக்கு என்னா பண்றது
ம் இப்ப நைட்டு் உங்ளுக்கு கால் பண்லான்னா இவுரு செரி சும்மாதான இருக்கோ ச சினிமாக் போலா வா அப்டின் சொல்லீட்டு
ஏ என்னா படம் போய்ர்ந்தீங்க
நூறு சாமி படத்துக் போனோ ஆமா ரொம்ப நல்லார்ந்து து அழுவுனி அ அழுகயே வந்துர்ச்சி எ தங்கச்சி ஞாபகம் வந்துர்ச்சி
அ அதுல யாரு என்னா சென்ட்டிமென்ட்டு
அது ஆ ஆ பசங்க வந்து அம்மாவுக்கு கல்யாண்ம் பண்ணாங்க ரெண்டாவ்து கல்யாணம் பண்றாங் அது உண்மை சம்பவோன் சொல்றாங்க ம் நல்லா எடுத்திர்ந்தாங்க இவுரு ம் விஜய் ஆண்
இது ஆமா இது பிச்சைக்காரன விட அது ரொம்ப நல்லார்ந்
ஆ அப்டித்தா சொல்றாங்க ம் நல்லார்ந்துச்சி
ம் போ போற நா கூட இப்போ ம் ம்
ம்
இங்க போட்ருப்பாங்க எனக்கு விஜய் ஆண்டனி படோ ஓரளவுக் புடிக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டா போவு ரொம்ப சஸ்பென்ஷனாவு போவு
ம்
ஒரு சிலர்லா நா அந்த பிச்சைக்காரன் பா டூ தா கொஞ் செரியா ஓட்ல பிச்சைக்காரன் ஃபஸ்ட்டு ரொம்போ இல்ல லென்த்தா எட்த்துட்டாங்க அந்த மூள மாத்தி இல்ல மூளைய மூளைய மாத் தி வெச்சு ஃபேஸ் மாத்தறது அதெல்லா செட்டாக்ல இது ஓ கே அம்மாக்காக அது வேண்டிட்டு அது விரதோ இருந்ததுல்லா ஓகே அதுல்லா அக்சப்ட் வெர்சனுதா அது வந்து உண்மையான கத தா அது ஆ அது உண்மையான கத தா அதுனால ஒன் பெரி சக் கேன் ஸ்டோரி தா கொஞ்சோ ஏத்துக்க முட்ல ஓகே தா பரவால்ல இல்ல போர் அடிக்காதுங்க கத நல்லாருக்கோ அவருது
ம் இன்னா ஒன்னு செகண்ட் ஸோக்கு போனோ பதனொன் ஒரு பத்து ஆ பத்து பேர் கூட இல்ல ஆ நா எங்க ஓட்டுவாங்கள படோ அப்டீன்னு இர்ந்துச்சு பரவால்ல ஓட்னாங்
இல்ல அது ஓட்றாங்க பத்து பேர் பதினஞ்சு பேர்னா ஓட்டிறாங்க ரெண்டு பேர் நா ஒரு ரெண்டே பேர் போயிருந்தோ நீங்க என்ன இது பண்றீங்க அ மாஸ்டர் மூவிக்கு இங்க எங்க ஊர்லயோ ஒரு தியேட்ரு இருக்குது மத்தியானோ ஸோதா சக் கென் இது ரெண்டு மணி ஷோக்கு தா போயிருந்தே ஒர்த் தர் கூட இல்ல நம் நம்புங்க அந்த அந்த தேட்டர்ல நானு எ ரெண்டு பசங்க மட்டு ஒக்காந்து பாத்துட்டு வந்தோ பின்னாடி திரும்புனா பயமாக்குது எவனா வந்த கழுத்த கிழுத்த அருத்துருவானா எவனோ வந்துரானா குடிச்சிட்டு கிடிச்சிட்டு வந்துருவானா எங்க படமே பாக்க முட்ல இப்புடி திரும்புனா பயமாக்குது அப்புடி திரும்புபோ ஏ வாங்கடா எழுந்து போய்லா காசு போனா போட்டோ ஆனா நெஜமா எனக்கே அப்புடிதா ஆயிடுச்சு இந்த அ ஓ தனியா அந்த தேட்டர் பாக்கறதுக்கு ரொம்ப பயோ எடுத்துச்சு இந்த க்ரௌடோட பாக் ததுக்கு தனியா பாக்குறது ரொம்போ வித்தியாசம்ப்பா
ஆ ஆமா
பயோ எடுத்துக்குச்சு அந்த படமே பாக்க முடியுல அ அத்தாரட்டி வந்து பின்னாடி எதோ உருவம் நின்னுக்குற மாரியே இருக்கு ஆமா பின்னா டி ஒரு உருவோ நின்னுக்குற மாரியேக்குது சப்போஸ் திடீர்னு ஆப்ரேட் பண்ட்டாங்கன்னா எப்டி எழுந்து ஓடுறதுன்னே தெரியாது அய்யோ போங்க அது ஒரு இதுவே ஆச்சு சிவாஜி தேயேட்டருன்ன ஒன்னு இருக்கோ இங்க அங்கே கொஞ்சோ ஃபெமிலர் தேட்டர் அது கொஞ்சோ ஒரு ரஷ் எனினி டைம் இருந்துனே இருக்கோ
ஆ ஆ
இதெல்லா கொஞ்சோ லோக்கல் இங்க இங்க வீட்டாண்டி இருக்கிறதுனால மோஸ்ட்லி இங்க ஜனங்க வர்றதுல்ல அதுக்
ஆ
நல்ல படோந்தா ஓட்றாங்க பட் அந்த ஒக் ஒக்கார்ற சீட்லா கொஞ்சோ நல்லா இல்ல அது அதனால அங்கே மோஸ்ட்லி வர மாட்டாங்க
இங்க மஞ்சள் தேட்ரு நல்லா மாத்திட்
மாத்திட்டாங்க அ சின்ன வயசுல வந்ததுப்பா லாஸ் தா மஞ்சுதேட்ருல பாத்த படம் வந்து படையப்பா படையாப்பா கப் அப்புறோ வந்து மகாலக்ஸ்மி சன் ஆஃப் மகாலக்ஸ்மி பாத்தே
ம் ம்
அந்த ரெண்டு படோ தா நா மஞ்ச தேட்ர்ல பாத்த மோஸ்லி கணேச தேட்ரு இங்கே இருக்கோ இல்லீங்களா அங்க தா போவோ அங்க தா போவோ
ம்
மஞ்சு தேட்ரு கொஞ்சோ லாங் எங்குளுக்கு கோடி ஊருக்கு மேல வருது அத உள்ள போணோ
ம் ம்
நாங்க இங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்குறதுனால அந்த அங்கே போய்டுவோ சவுத் ஸ்கூல் ரோட்ல ருக்கு இல்லீங்களா ஆ அங்க போய்டுவோ இப்ப அது தேட்ரு இடிச்சுட்டு வேற மாரி மாத்திட்
இல மண்டபோமா ஆய்ச்சு கே கே சி மண்டபம்
ஓ ஆமாவா அந்த மண்டபத்துல எ தங்கச்சிக் கல்யாணாச்சி எனக்கு அதுவே தெர்ல பாருங்க கே கே சி மண்டபோ தா கல்யாணச்சு ஆன நல்லா கட்டி
அ நல்லா இது பன் அவ் வீரமணிதுதான அது
ஆம்மா ஆமா நல்லாதா ன்ச்சு மண்டபோ நல்லா இருந்துச்சு
ம் நறைய இப்போ கல்யாணோ அதுல தா வருது பண்றாங்ளே
நல்லாவே இருக்கு கொஞ்சோ க கட்ன புதுசுலே ரெண்டாயிரத்தி பதினேழுல கல்யாணோ ஆச்சு க மீனுக்கு அப்ப பே இதாய் போச்சு நல்லா தா இருந்துச்சு
ம் நல்லா பண்ணால இந்த பொண்ணு அந்த
செம்மையா இருக்காளுங்க ரெண்டு பேருமே நல்ல அழகா இருக்காங்க நல்ல ரீல்ஸ் பண்றாங்க முட்ட போண்ட கண் நல்ல நல்ல ஹீரோயின் குவாலிட்டி ஒண்ணு உங்கள மாரி ஒண்ணு உங்கள அ அவங் அப் ப்பா மாரி பெரியவா அவங்க டாடி சின்னவா நீங்க ஆமா அப்டிதா இருக்கு நல்லா சுட்டியா இருக்காங்க பசங்க எனக்கு பொட்ட பசனா ஆசைப்பா இல்ல எனக் அம்க் கது இல்லயா ஆம்பள பசங்க கூட லாஸ்ட்வர ஓரியாடி ஓரியாடி போங்க நீங்க அப்டியே நம்மளுக்கு அவ்ளோதா வாச்சிது மாரி போய்ற மாரிக்குது
ம்
விஜிடேபள் சாப்புட்டு அம்மா வீட்ல ஜாலியா இருக்குறீங்க ம் குடுத்து வச்ச மகராசி
இல்ல காலைல இ இவள பஸ் ட்ல ஒன்னு இல்லையா சேரி இவரு மலைக்கு போறன்னாரு டிஃபன் இவரு நா எள்ற குள்ளே வே பால் வாங்க போனவர் அங்கே டிஃபன் பண்டு வன்டாரு சரி எனக் ஒன் டு எங்க சமைக்கிறது வா அம்மா வீட்லே விட்ரு அப்டின்னு சொன்ன இட்னந்து விட்டு விட்டு அப்டே போய்ட்டாரு
ஏலகிரிபாளையில இப்ப எதோ கோல்டன் டெம்பிள்னு ஒன்று இருக்கா ப்பா சுப் பரா இருக்குதுனாங்க போயிருந்தீங்களா
இவரு தா போய்ருக்காரு நா போல என்ரும் ஃபிஸே அதிகமா இருக்கு
ஆமா எண்ட்ரன்ஸ் ஃபீஸே தௌசண்ட் ருபீஸ் வருதா
ம் அனா
உள்ள வீடு ஆமா ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க இது கிட்டத்தட்ட அஞ்சு ஏக்கர்ல கட்டியிருக் காங்களா
அ
நல்லாவே இருக்கு உள்ள வீடுங்க அரண்மனைங்க அப்ப அந்த யார் சொல்றது இந்த ப்ராம்ணஸ்ல ஒரு வீடு கட் தெரியும்மா ஒரு ஸ்வீட் நல்லாருக்கோ அது அந் அந்த மாரி மாடல்ல தா ஸ்ட்ரீட் கட்டிருக்காங்களா ஒரு ஸ்ட்ரீட்க்குள்ள போற மாரி டிலுக்கு அந்த வீடெல்லா நின்னு பாக்கறதுக்கு கேம் உள்ளெல்லா பாக்கற்து ஃபுட்டுல்லா ரொம்ப அதிக ரேட்டு தானா கிட்டதட்ட ஒரு பத்தாய்ர ருபாவச்சு ஃபேமிலி கூட்டு போலோ
இப்போ அந்த ஏ ஜி எஸ் மஹா மால் கூட இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒன்றர்லா ரேஞ்சுக் கொஞ்ச கொண்டு வந்துட்டு இருக்காங்க
எங்கப்பா ஆ அதுதா இளைஞ தா ஆமா கொண்டு வந்து காங்க பரவால்லதா இப்ப ஆளுங்காயத்துக்கு மேல கூட அதே மாரி ஒன்றல்லா மாரி கொண்டு வந்துருக்கறாங்க எனக் கு தெரிஞ்சு ஓரளவு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது வந்து குடியாத்துல ஒரு ந மகேந்திரா தீம் பார்க்குனு ஒன்னு இருக்குப்பா
ம்
அங்க நல்லா இருக்கு பா நெஜமாவே சூப்பரா இருக்கு கேமு சூப்பரு ஐந்நூறு ருபாதா ஒருத்தருக்கு எல்லா பத் து கேம் விளாடிக்ல நீச்சல் கொளம்மெல்லா ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ
ஆ இங்க ஏலகிரியில செவன் ஃபிப்ட்டியா
ஆமா
ஆ
ஐந்நூறு ரூபா தா பத்து கேம் ஃப்ரீ எதுனா பண்ணிக்லா பத்து கேமுக்கு நீங்க எதுனா ஆடி எங்கங்க போய் ஆடிட்டு வந்துலார் அ நீச்சல் குளம் வந்து தனியா வேண்ணா ஐம்பது ரூபா நூறு ருபா தா ஆது வேற அதிகமா கூட இல்ல ஒன் அவர்குள்ள தா வாங்குறாங்
ம்
பரவாயில்ல எனக்கு உள்ள அங்க போயிட்டு ஓரளவு புடிச்சிச்சி எனக்கு ஃபேமிலியா போயிருந்தோ அண்ண ஃபேமிலி நா அக்கா ஃபேமிலி நாங்க அப்டில்லா ஒன்னா போயிருந்தோ போட்டிங் சூப் பரான்சி ஒரே வேல ஒரு போட்டிங்கு சின்ன வேல தா போட்டிங்கு அதிகமால்ல தண்ணி இல்ல ஒரு அஞ்ச அடி தண்ணி தா இருக்கு
போட்டிங்கு அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆயிருதுங்ளா
ஆ இன்க்ளூட் ஆயி டுது ஆமா ஒரே சின்ன வழி மாரி இப்டி வளஞ்சு வளஞ்சு வளஞ்சு உட்ருக்காங்க நம்மளே போட்டிங் வந்து மெதிச்சுட்டே போணு கால்ல நானு எங்க அண்ண மெரி ச்சோ எங்க அக்கா செம்ம ஃபேட்டு
ம்
அண்ணியு ஃபேட்டு மெரிக்க முல்ற போட்டு தள்ள முடில அவள ஆமா அதுதா தப்பா எங்க அண்ணல அய்யய்யோ என் விரல் போச்சே என் கால போச்சேனுக்குறா என்னாலு மெரிக் க முடில தள்ளவு முடில நிறுத்தட்டோ தண்ணி நடுவுல்ல நின்றுச்சு போட்டு சாய்ர மாரி இருக்கு பசங்கள எல்லா நாங்க மேல ப்ரிஜ் மேல நிக்க வச்சுட்டுந்த எல்லா கத்துதுங்க ஆ நல்லா என்ஜாய் பண்ணோம்ப்பா நாங்க ஜாலியா இருந்துச்ச எங்க அண்ணா கூட்டிட் போயிருந்தா இன்னு ஒண்ணு அந்த பேய் வீடு இருக்கு இல்லைங்ளா ஹாரர் ஹவுஸ்சு அது இன்னு பயங்கரமாஜு ஆ அதுதா எனக்கு அத பார்த்தோனே பயல்லா வர்ல சிரிப்பு தா வந்ச்சி யாரோ ஒருத்தர் தூக் போட்டு நின்னு இப்டி இப்டு துடிச்சுன்னுக்கிற மாரி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறோ சூசைட் பண்ணி சாவுற மாரி ஒண்ணு இன்னொன்னு பேயா வந்து மிரட்டுற மாரி கத்துற மாரி திடீன் தல மட்டு தம்னு உழ்ற மாரி எனக்கு என்னவோ அதெல்லா பார்க்கு போது அவ்ளோ பயமால்ல இல்ல எல்லா பசங்குளு சிரிக்கிறாங்க அத பார்த்து சிரிச்சுருங்கிறாங்க அந்த பேய் வீட்ட பார்த்து சிரிக்கிறாங்க என்னாடா இது ஒரே கலாட்டா வாச்சு எங்க அண்ணா நாங்க கத்றத பாத்துட் உள்ளே வர்ல பய்ந்துட் வெளிய வன் டா ஆ நல்லாதா இருந்துச்சு பா நல்ல என்ஜாய் பண்லா ஃபேமிலியா போனா அ மே மன்த்து ஒரு டென் தௌசண்ட் டு்வெண்ட்டி தௌசண்ட் வச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்லா அது வேணா ஓகே அங்க
ம்ஹ் ஆ டைமிங் முடிஞ்சுருச்சு
ஆ சேரிப்பா சேரிப்பா நெக்ஸ்ட்டு கால்ல கூப்ட்டுங்ளா ஆ சேரி ஆஃப்லே இருங்க வர
ஆ